ஹலோ வணக்கம் தோழி
வணக்கம் தோழி
ம்
நம்ப இப்பெல்லா தூக்கோ வர்லன்னா இந்த போன்லா பாக்குறோல அ அப்பெல்லா என்ன சின்ன வயசுல பண்ணீங்க அந்த மாரி பேசலா
ஆ சேரி கண்டிப்பாக பேசுவோ
ம்
ஆமாம் நம் சின்ன பிள்ளையில இருக்கும்போது இந்த போனு இதெல்லா அப்பைல்லா இல்ல போனே இல்ல மோஸ் த அந்த லேண்ட்லைன் மட்டுந்தான் எங்கயாவது இருக்கு யார் வீட்லயாதா இருக்கு இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எதாவது ஒரு வீட்ல இருக்கு போன் வந்தா நாலஞ்சு வீடு தள்ளி கூப்ட்டு விடுவாங்க
ஆமா
கூப்ட்டு விட்டாதா அந்த வீட்டுக்கு போய் நாங்க ஃபோன் பேச முடியு நம்ம அந்த மாரி இருந்துச்சு அந்த காலகட்டமே நல்லா இருந்துச்சுனுதா சொல்னு இப்ப எல்லார்கிட்டயு வந்ததை விட அப்பவே நல்லா இந்துச்சு அதே மாரி விளையாடுறது விளையாண்டுகிட்டே இருப்போ அந்த நைட்ல கரண்ட்டு போனா கூட விளையாடுறது அந்த ஒரு இதெல்லா நிக்காது பிள்ளைங்க கூட விளையாடுறது போறது வர்றது ஏனா வெளில பெரியவங்க எல்லா பேசிகிட்டு இருப்பாங்க பேசிகிட்டு உக்காந்துரு ப்பாங்க ஒரு பயோ இருக்காது எதுமே இருக்காது இப்ப எந்த ஒரு இதுமே இல்லாமதா ஆயிடுச்சு ஆனா
ஆமா கொழந்தைங்க வெளாட விடுறதே பயமால்ல இருக்கு
ஆமாமா கண்டிப்பா கண்டிப்பா
ம் நாய்ங்களு ஜாஸ்தி ஆயிச்சு எல்லா எடத்துலயு நாய்ங்க வந்து கடிக்குது
கடிக்குது இப்ப எல்லா பயங்கரமா நாயி மாடெல்லாம் பாருங்க மாடு முட்டுது
அதுவும் கடிக்குது சாப்பாடு அதுங்களுக்குள்ளது கெடைக்க மாட்டிகுது முன்னாடி குப்பைகள்லந்து எதாவது வந்து இருக்கு இப்ப அதையுமே நம்ம வந்து வாங்கிட்டு போய்ர்றாங்கல்ல
ஆமாமாமா
அதுனால அதுங்களுக்கு சாப்பாடு எதுவு கெடைக்காததுனால யாரு வந்தாலுமே இப்பெல்லா கூட்டு சேந்துருதுங்க ஒண்ணு கடிச்சா சுத்தி நாளு சேந்து தொற த்திகிட்டு வந்து கடிச்சிருதுங்க
அய்ய்யோ அது மாரிதா இருக்கு பயமாதா இருக்கு ம் ம்
இப்ப வந்து அந்த அப்பெல்லா வந்து கரண்ட்டு நெறயா போகு எப்டினா அடிக்கடி போயிட்டே இருக்கு அப்ப வந்து ம் இந்த இது இதெல்லா இருக்காதில்ல மெழுகுவர்த்திதா வாங்கி வாங்கி வெச்சுப்போ அத வந்து தேடி அத வந்துட்டு மெழுகுவர்த்தி ஏ த்தி வெச்சு எங்கயாது போறதா இருந்தா கூட அத எடுத்துகிட்டே போவோ திரும்பி வருவோ அனஞ்சி ட்டா அவ்ளதா கருகும்முன்னு ஆயிரு பயந்துகிட்டு கத்திட்டு ஒடியாரது அந்த மாரி இருக்கு அந்த டைம்ல வந்து இந்த கதைகங்கெல்லா சொல்லுவாங்க இந்த புக்கெல்லா இப்ப வந்து இந்த சிறுவர் மலர் இந்த ராணி அந்த மாதிரில்லா புக்கு நெறயா வரு அதுலல்லா நெறயா கதைகள்ல்லா இருக்கு அதெல்லா எங்க அம்மா உக்காந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க
ம்
இந்த கதையெல்லா இருக்கு இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் பாருங்கன்ட்டு அந்த சிறுவர்கள் மலர்ல எல்லா அந்த ஏழு வித்தியாசங்கள் எல்லா கண்டுபிடிக்கறது இருக்கும் பாருங்க அந்த இதெல்லா இருக்கு அது இந்த வலி வந்து ஒரு பையன் அங்க நிப்பான் அவன் வீடு இங்க இருக்கு அந்த வழி எப்டி போகு
ஆமாமா அதெல்லா வந்து ஒரு நல்லா இந்துச்சு அப்பெல்லா அதெல்லா கூட பெரு சா தெரிஞ்சுச்சு அத உக்காந்து செய்வோ ம்
அந்த வழிய கண்டுபிடிச்சு கரெக்ட்டா வந்துட்டு ஃபர்ஸ்ட் கைலயே வெச்சு போட்டு பாப்போ அதுக்கப்றந்தா இந்த பெண்ணுல கிருக்கறது கரெக்ட்டா வந்தாதானே போட முடியு அப்டின்ட்டு அது இந்த சின்ன சின்ன வெளையாட்டுகள்ல்லா அதுல ருக்கு அந்த புக்குல இருக்கு கொஞ்சோ அதனால அந்த ஒ அதெல்லா ஒக்காந்து பண்ணிட்டு ருப்போ நெறைய பேசிட்டு ருப்போ அப்ப வந்து
ம்
இத பத்தி அத பத்தி அந்த கரண்ட் போற நேரோனா வாசல்ல பெரியவங்களு உக்காந்து பேசிட்டு இருப்பாங்க
ஆமா
பிள்ளைங்க எல்லா வந்துட்டு பெரியவங்க எல்லா அந்த எப்பனா இப்ப நம்ம சின்ன பிள்ளையா இருக்கப்ப சில அக்காங்க ல்லா காலேஜ் படிச்சுட்டு ருப்பாங்க
அ
அவுங்க எல்லா கூப்டு வச்சு நம்மளுக்கு கத சொல்லிட்டு ருப்பாங்க இன்னைக்கி இப்டியாச்சு அப்டியா ச்சு அப்டின்ற மாரி அந்தம் ம் அந்த மாரிலா ருக்கு இதுல வந்து ரேடியோ வந்து அப்ப அது கரண்ட்டு தேவ இல்லேயே ரேடியோ வந்து போட்டோம்னா ஆ நல்ல ஒரு பாட்டு எல்லா வரு அந்த காத்து இல்லனா கூட நமக்கு தூ க்கோ வந்துரு அந்த டைம்ல பழைய பாட்டுங்க எல்லா போடுவாங்க நல்லா செவன்டிஸ்சு
ம்
அந்த மாரி பாட்டுகள்லா போடுறப்ப நல்ல ஒரு தூக்கமு வந்துரு நம்ம எப்ப தூங்குறோனே தெரியாது
ஆமா ஆமா கண்டிப்பா
அந்தளவு அதுல வந்து ஆண்டனாவு ருக்கு அந்த ஆண்டனாவ இலுத்து இலுத்
இழுத்து இழுத்து வெளையாடுறது
து எங்க வந்து இது கெடைக்குதுன்ட்டு பாத்துக்கிட் தேடிட்டு ருப் ப்போ கொற கொறனு கேக்கு எங்க சிக்னல் வருது சிக்னல் வருதுனு தூக்கிட்டு அத வேற வந்து எந்த எடத்துல வருதோ அங்க போய் வச்சுக்கிட்டு ரேடியோ பாத்துட்டு ருப்போ அதா ஃபோன் இல்ல நல்லா இருந்துச்சு
ஃபோன் எப்போ வந்து ச்சோ அதோட எல்லாரோட ஒரு வாழ்க்கையிலுமே மாற்றங்கள் தா கொழந்தைங்கள்ல இருந்து பெ பெரியவங்க வரைக்கு எல்லாரோட வாழ்க்கையிலேயுமே மாற்றவந்துரு ச்சு அந்த கம்மி ஆயிடுச்சு வீட்டு குள்ளயேப் பாருங்க வீட்டுக்குள்ள உள்ளவங்கள்டே பேச முடியல ஒரு அது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வ இருந்தாலுமே அவுங்களுமே பாத்தீங்கன்னா ஆளாளுக்கு ஒரு ஃபோன் வச்சு பாக்குறது
ன ஆமா ஆமா
பிள்ளைங்களுக்கு ஒரு ஃபோனு இந்த மாரிதா போய்ட்டு இருக்கு இப்ப உள்ள காலகட்டங்க உம்
இப்போ பேசினா தான நம்ம நெறைய விஷயங்கள வந்துட்டு ஷேர் பண்ணிக்குவோ எல்லாமே இருக் கு இப்ப வந்து பேசிக்கிறதே இல்லையா எல்லாருமே எல்லா ஃபோன்லேயே பாத்த அப்பல்லா வந்துட்டு என்னன்னா ஒரு விஷ் விஷ்ய சொல்லனாலு நேர்ல வரணு நீங்க சொல்ற மாரி வந்துட்டு ஒரு ஃபோன் லா இருக்கு லேண்ட் லைன் இன் யாது இல்லனா ஒருப்பா காயின் ஃபோன் ருக்கு அத தேடிப்போய் நம்ம விஷயத் த என்னவோ அத சொல்லிருங்க
ம் ம்
அது மாரி ஒவ்வொன்னு மே அப்டின்னா அதுவா வந்து தேடி தேடி நம் போயி அத இது பண்ணோ இப்ப வந்து வீட்டுக்கெல்லா வராங்கனா அப்பால்லா வராங்கனா வாங்கிட் ட்டு எப்பயாது வருவாங்க அது ரொம்போ சந்தோஷோ அந்த சாப்பாடு எல்லாமே சொல்லாம
ம்
நம்ம சாப்ட்ருப்போ இருந்தாலு அந்த நைட்டு கொண்டு வரப்ப இன்னு கொஞ்சோ பசி எடுத்த மாரிருக்கு
ஆமா அதெல்லா ஒரு சர்ப்ரைஸ் சா ருக்கு இப்போ வந்து எதுவாந்தாலு ஒரு ஆன்லைன்ல ஆட்ரு பண்ணிக்கிறாங்க இப்ப வேணுமா வேணுமா வந்துடுது அதோட வந்து அரும தெரியமாட்டேங்கிது
ஆமா ஃபேம்லியோட ஸ்பெண் பண்றோன்ட்டு டு வெளில போறாங்க ஆனா அங்கேயும் போயிட்டு ஃபோனு ஃபோட்டோ எடுக்கிறது அந்த ஃபோட் டோ போட்றது ஸ்டேடஸ்ல போட்றது ஃபேமிலியோட போய்ருக்கோ
அத போட்றத்க்குதா அங்க டைம் இருக்கு கரெக்டா ம் ம்
அந்த சாப்பிற்றது எல்லாமே அது இல்லாம நம்ப அப்பல்லா வந்துட்டு எல்லாத்துமே ஷேர் பண்ணு ஒரு வீட்ல ஒரு பொருள் ஒரு எதாவ்து ஒரு சாப்பாடோ என்னமோ நாலு பேர் இந்தா நாலு பேரு அது பகிர்ந்து சாப்பண்ணு இப்பிடி பண்ணு இந்த மார்ல்லா நெறய விஷ்யங்கள் இருந்துச்சு அப்பல்லாம் பேசி சிரிச் சுக்கிட்டே வந்துட்டு சாப்ட்டுட்டு அன்னைக்கு நடந்ததெல்லா சொல்லிக்கிட் டு அதுல நல்லது எது கெட்டது எதுன் சொல்லிக்கிட்ருப் ப்பாங்க இன்னைக்கி ஏன்த நீ பண்ண அத பண்ண கூடாது இனிமேலு
ஆமா ஆமா
அந்த மார்ல்லா இப்ப நம்பல்லா என்ன பண்றோ ஏது பண்றோ யாருக்குமே தெரிய மாட்
கெட ஆமா ஏ வீட்டுக்குள்ளயே உள்ளவங்களுக்கே எதுவுமே தெரியமாட்டேங்குது அ பக்கத்துல பைய என்ன பண்றா ஹஸ்பண் என்ன பண்றாங்க ஒய்ஃப் என்ன பண்றாங்க அம்மா எப்பிடி இருக்காங்க அப்பா எதுவுமே இல்ல
மெயினா இந்த ஃபோன வெச்சு சில பேருக்கு சண்ட வருது அந்த ஃபோன்ல உள்ளத வந்து பாத்தே சண்ட வர்துனுட்டு
ஆமா ஆமா அது நெறைய பேரோட வாழ்க்கையவே கெடுத்துருதுங்க ஆனா நெறய சொல்ல போனா
ஆமா ஆமா அது எதார்த்தமானதாதா இருக்கு அது வந்து எப்டீனா அது வந்து அவுங்க எ என்ன பண்றது இப்ப பச பசங்களயே வந்து சின்ன பசங்களே வந்துட்டு ஃபோனு தா வந்துட்டு அதுல எதாவ்துதா வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் டு எதா உள்ள இந்திருக்கு ஆனா அந்த பசங்க வந்துட்டு அவங்க தெரிஞ்சா பண்ணிர்ப்பாங்க
அதா அதா அதா
ம் அதெல்லாவு இருக்கு அதில்லாம கொழந்தைங்களுக்கு ஃபோன குடுக்குறோ க்ளாஸ் இருக்கின்ட்டு அந்த பிள்ளைங்க என்ன பாக்குதுங்க ஏது பாக்குதுங்கண்டு எல்லா நேரமு பாத்துட்
இருக்க முடியாது இருக்க முடியாது அதுவு பயந்தா கொழந்தைங்க என்ன பாக் கறாங்க ஏது பாக்கறாங்க
அதனால நம்ம எதா இருந்தாலு எழுதி குடுத்துர்ணு அந்த பிள்ளைங்களுக்கு படிக்கிறியா இதுல்ல எழு திக்கோ இதுல பண்ணிக்க இதுல வந்து இந்த ப்ரிண்ட் அவுட் வாங்கிக்கிறத் நல்லதுதா எதாது ஒரு ஃபோன் வந்துட்டு இப்ப ஒரு ஸ்கூல்ல இந்து அம்ச்சி வுற்றாங்கன்னா ப்ரின்டவ் டு எடுத்து அத வந்து கையில குடுத்து நீ இத பாத்
இத பாத்து எழுது படி ம் கண்டிப்பா அதுமாரி சொன்னா பிரச்சன இல்லதா அத பாத்து இல்லன்னா இல்லன்னா ஃபோன பாத்துட்டே நா படிக்கிறே எழுதுறே அப்டிங்கிறதுக்கே வரையறதுக்கு கூட பிள்ளைங்க நா இத பாத்து வரையிறே அப்டின்னு சொல்லுதுங்க மொபைல பாத்து தா வரையிறேங்கிறாங்க
ம் அதுல வீடியோ வந்துட்டு ஏதாவது ஒண்ணு டச் ஆயிரு தெரியாம ஒன்னு பாத்துக்கிறே ட்டு ஆரம்பிக்கிறது அதுவு ஒரு மண் நேர ரெண்டு மணி நேர அப்
ஆமா ஆமா
இப்டியே தா எல்லாமே போய்ட்டு
டைம இழுத்துட்டே போதுங்க பிள்ளைங்களுமே அப்டிதா பாக்குதுங்க
ம் ஆமா அது வீடியோஸ்ல ஆனா ஒண்ணு இல்ல அவுங்க போய் சாப்பிடுறத போடுறாங்க பண்றாங்க சமைக்கிறத போடுறாங்க என்ன வந்துட்டு ப படம் பாட்டு எல்லா முன்னாடி வந்துட்டு அது ஸ் ஒரு டிவில போடுறாங்கனா போமோபிப் உக்காந்து பாப்போ இன்னக்கு இத போடுறாங்க இந்த டைமுக்கு நம்ம போய் உக்காந்தர்ணு கரெக்ட் டைமுக்கு
போவோ இப்ப எல்லா நெனச்சப்ப நெனச்சத பத்துக்கலா அதனால அதோட இதுவு தெரியாம போச்சு
விளம்பர போட்டாலா வெயிட் பண்ணுவோ அடுத்த சீன் என்ன அடுத்தது என்ன அப்போ இப்ப எல்லா வந்துட்டு இப்ப ஃபோன்ல எடுத்தானே வந்துடுது
இல்லன்னா விளம்பரம் வந்தா ஓட்டி விட்டுடலா ஓட்டி விட்டு பாக்கணு இல்ல இந்த சீன் வேணா இந்த சீன் வேணு அப்டிங்கற மாரி எது தேவ தேவயில்ல அத மட்டும் நம்ம பாத்துட்டு போலா அப்டிங்கிற மாரி ஆயிடுச்சு ம் ம்
ஆமா
ஏ எதுலயுமே சந்தோஷ இல்லாம போயிடுச்சு அதுதா உண்ம
ம் ம் கண்டிப்பா கண்டிப்பா
முன்னாடி லா நா சின்னப் பிள்ளையா இருக்கும் போதெல்லா அந்த ஞாயிற்றுக்கிழம ஒரு நாள் படம் போடுவாங்க
ஆமா ஆமா
அது பாக்குறதுக்கு நாங்க அவ்ளோ சந்தோஷமா வந்து ஒக்காருவோ விளாண்டு கிளாண்டுட்டு அந்த இடத்து ல ஒரு ஃபோ நாலு மணிக்கு போடுவாங்க ஏழு மணிக்கு லா முடிஞ்சிரு அதுக்கப்புற ஒரு விளாட்டு விளான்ட்டு சாப்டுட்டு தூங்கிடுவோ அன்னக்கி
ஹும் அவ்ளோதா
ந்து அவ்ளோ ஒரு சந்தோஷமா இருக்கு அந்த நாளு இப்ப ஞாயி ற்றுக்கிழம ஏண்டா வருதுங்கிற மாரி இருக்குதுங்க இல்லேனா ஃபோன பத்து டைம ஓட்டிருக்குதுங்க
எங்க தூங்கி எந்திரக்கிறதுக்கே டைம் போயிருது மதியான வரைக்கு தூங்கிட்டு அதுக்கப்புற சாப்டுட்டு அதுக்கப்புற திரும்பி தூங்கிட்டு திரும்பி வ வந்துட்டு சாப்டுட்டு அதுதா டைமு அப்புற நைட்டு ஃபுல்லா யோ யோசிட்டு ம்
அதுதா பிரச்சனயே நைட்டு ஃபுல்லா ஃபோன பாக்கறதுனால தா தூக்கங்கள் இல்ல தூக்கம் இல்லாம போயிடுது லேட்டா தூங்கி லேட்டா இந்த எல்லாமே மாறிடுச்சு
ஆமா நம்ப வந்து நம்மளு மாத்திக்கணு இனிமேலு இருக்கிறவங்களு மாறிக்கணு அதுதா ஒரு இது நல்ல முறையில போகணுனா இதெல்லா மாறிக்கணு
ஆமா தோழி கண்டிப்பா சேரிங்க தோழி உங்கள்ட்ட பேசினது ரொம்ப ந சந்தோஷம் அடுத்த சந்திப்பில் பேசலா ஓகே நன்றி